வணக்கம் எப்டி இருக்கிங்க ஆ நா நல்லாருக் கேங்க
சாப்ட்டீங்ளா தோழி
இனிமே தாங்க மணி இப்பன்னா ஒரு மணி தான ஆமா அ ரெண்டு மணிக்கு சாப்ட செர் செர் நீங்க சாப்ட்டீங்ளா
ஏ கால்ல சாப்பாடு ஆச்சு மத்ய சாப்பாடு இன்னு இல்லேங்க தோழி செ செஞ்சிருக்கே சாப்புண்ணோ
ம் ஆமா மணி இப்ப பன்னெண்டே முக்கா தான அ பன்னெண்டே முக்கா தான ஆகுது கேக்குதா நா பேஸ்
அ கேக்குது கேக்குது நல்லாவே கேக்குது சொல்லுங்க நா பேசுற்து கேக்குதுல்ல க்ளியரா கேக்குதுங்ளா சேரிங்க என்ன சாப் ங்க
அ இன்னைக்கு வந்து சிக்கனுங்க
ஓ பரவாயில்லைங் கோழிக்கறி செஞ்சுட்டீங்ளா ம்
நீங்க என்ன பண்ணி இருக்கீங்க
அ சொல்லு கேக்குது
கேக்குதா
அ சொல்லு நா வந்து கீர கடஞ்சே கீர கட கருவாடு வரு த்து வச்சிருக்க
சேரி சேரிங்க
ம் நல்ல காம்பினேஷன் இல்லைங்ளா அது நல்லாஇருக்கு ம் பசங்க இருக் காங்ளா ஸ்கூலுக் போய்ருக்காங்ளா
ஆமா ஆமாங்க இப்ப எனக்கு வந்து ஒரு பையே ஒரு பொண்ணு ரெண்டு பேருமே பெரியவங்க காலேஜு போயிருக்காங்க
காலேஜ் போய்ருக்குறாங்ளா சாப்பாடு கட்டணுமா வந்து சாப்புடுவாங்ளா கொண்டு போ வாங்ளா ஆமா ஐயோ சாப்பாடு குடுத்தம்ச்சா நம்ம கொஞ்சோ நிம்மதியா இரு க்லா வீட்ல இல்லன்னா புள்ள சாப்புல்யே சாப்பிட்லேனு நம்மளால நிம்மதி இருக்கவே முடியாது வீட்ல
ஆமா ஆமாங்க அ ஒரு சில நேரோ கேடீன்ல சா சாப்புடுவாங்க ஒரு சில நேரோ வந்து வீட்ல பெருபாலு நா செஞ்சு குடுத் த்துடுவே
ம் உம் ந காலேஜ கால ஏன்ச்சி எது என்ன இருக்கு வீட்ல செஞ்சு குடு துர்வே சாப்பாடு கட் நான்ன் நிம்மதியா இருக்க முடில நா உ க உ சென்ன சொல்றதுனே தெர்ல
உம் உங்க பசங்க என்ன படிக்குறாங்க
பாப்பாதா அவ பத்தாது படிக்கிறா பத்தாத் படிக்குறாங்க இந்த வர்ஷந்தா பத்தாவ்து போறாங்க சாப்பாடு குடுத்து அம்ச்ட்ட கெளம்பிட்டாங்க அது அவ் வ அது வேணா இது வேணா இது வேணாண்டே சும்மா எதுசெஞ்சாலூ கொற வீட்ல புடிச்சதே செஞ்சு வா உங்குளுக்கு
ஆமாங்க சேரி இப்ப முந்தியெல்லா நாளா சின்ன பிள்ளேள அப்பம்போது ஆஹ் பேரண்ஸ்ஸ அப்
நென்னா ஏர் இப்ப தெளிவில்லைங்க உங்கிது வேணூ கூட கேக்க தெரியாது உண்ம வீட்லெல்லா எது என்ன ஏது என்ன இருக்கோ அது போடுவாங்க அது அது அரகொரியா தின் ப்ப அந்த பேக தூகிட் ஓடுறதுக்கே அஹ்ழி இப்பாது ஸ்கூலுங்கிளுக்கு வேனு கீன்னு எல்லா வந்து போச்சு நா எங்க கால்த்துலலா வேனு கீனு எ து ஒண்ணுங் கெடுயா தூரு தின் ஓட்னோ பேக நாங்க பா அந்த மூட்ட தூக்கி இன்னு ஓட்னோ அந்த மாரி இர்ந்து அதுனால எங்க வீட் யாரு நம்ம சொன்னோ அழ்தது கெடுயாது என்னா சொல் றீங்க இந்த பசங் இவுளெல்லா பண்ணாலூ உங்ளுக் கஷ்டோந்தா
படிக்க கூட சொல்ல மாட்டாங்ளே இத படிக்கணு நாளைக்கு எக் ஜாம் இருக்கு இதெல்லா முடிக்கணு அந்த கண்டிஷன்லா எதூ இருக்காது நீங்க படிச்சா படிங்க அந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து மார்க் எடு கணு அது பண்லானு இது பண்லா அந்த மாரி உம் உம்
தா இருக்குங்க பசங்ள புளுஞ்சு எடுப்பாங்க இப்பல்லா பாக்குறோனு நானே பாக்குறே எனக்கா சாய்ங்கலொ வந்தா ஒம்போது பத்துல்ல எழ்தினே ஒக்கார வேண்டிதா இருக்குது அப்பு எங்க வீட்லர பாத்துட்டு போறார் வீட்ல வீ ட்ல வேல கத்துகுட் ப்ப நா எங்கந்து கத்துகுடுத்த
ஆமா உம்
பியாது நமுளுக் ஒர் நாள் ஒடம் முடியில எதா கொன் செய்யிங்க சொன்னா கூட அன்னிக் கூடோ செய்ய முட்லனா படிப் படிப்பு படிப்பு படிப்பு படிப்புதான் ஆ் நாளை நாளைக்கு மிஸ் ங்க நாளைக்கு மிஸ் என்ன அடிப்பாங்க நான் படிக்கணும் படிக்கணும் எழுதணும் எழுதணும் எழுதணும் இது இத ஒரு ஓ பஞ்சாயத்து
கரெக்ட தான்
ஆமா அதுல இந்த போனுங்க வேற கொஞ்சோ பிள்ளங்களுக்கு எடுத்து த்துங்களா
உம் ஆமா போன்லதானா இருக்காங்க போன் இப்ப பாத்தாலும் இந்த போன்ல தானே இருக்காங்க
போதுங்க அது வேற அந்த ரீல்ஸ் இல்ல அது இது பாத்துக்குன்னு ஏன் கேக்குறீங்க வீட்டுல ஒரே ராவடி
ஆஹ் அது போன்ல வந்து நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு ஒரு சிலது வந்து படிப்பு சம்பந்தமா இப்ப கொற கொறானத கொரோனா நேரத்துல எல்லா ஃபுல்லா பளிகூடம் இல்லாம போன்ல தானே எல்லாமே பாட நடத்தனாங்க அது அப்ப போன் ஆரம்பிச்சது கையில குழந்தைங்களுக்கு போன் குடுக்க ஆரம்பிச்ச து அதுவே பழக்கம் ஆயிடுச்சு அவங்களுக்கு
ஆமா இப்ப பாருங்க சின்னப்ப எந்த ஒரு பசங்களுக்கு இப்போ எல் கே ஜி யூ கே ஜி பசங்களுக்கு கூட தான் சொல்றேன் நானு வாட்ஸ்அப் ரூப் அவங்களுக்குக்கும் தனிய ஓபன் பண்ணே மிஸ் மிஸ்ங்கதான் அவங்க என்ன இருந்தாலும் குரூப்ல போட்டு உட்டுறாங்க இது நாளைக்கு இது கொடுக்கணும் நாளைக்கு ஆமா அது பண்ணும் அது அந்த ப்ராஜெக்ட் இருக்கு இத பண்ணணும் அத பண்ணணு அப்ப பசங்களுக்கு போன் ஏ பழக்கம் வராது சொல்லுங்க
ஆமா எல்லாமே அதுலதானே வருது உங்க ஹோம் ஒர்க் பண்ணாலும் ஹோம் ஒர்க்க கூட அதுலதான வருது வீட்டு படம் பண்ணும்னா முந்தி நாம படிக் இப்ப போதல்லா நோடல எழுதிட்டு வருவோ வீட்டு பாடம்னு சொல்லி இப்ப வந்து போன்ல தான எல்லாமே வருது இத இத படிக்கனுன்னு சொல்லி
எத ஒண்ணு போன்ல வரும்போது அ போன் எல்லாமே இருக்க முடியு இல்ல அது அது போல நாங்களு கொஞ்சோ நாம் பெத்தங் கொஞ்சோ நம்புளு ஃபோன் வச்சின்ருக்கறதுனால பசங்கக்கு போ ஃபோன் எடுக்க அவங்க போது ண்ணே நம்ப அம்மா ஃபோன் தானே நம்ப அப் ப்பா ஃபோன் தான
ம் கரெக்ட்டு தா நீங்க சொல்றது சரிதா
ஆ சொல்லுங்க தோழி அப்ற
ஆ
எங்க எங்கயாது போனீங்களா
ஆ லீவுக்கா
ஆ
லீவுக்கு வந்து கொடைக்கானல் போயிட்டு வந்தோ
ஆ ஓ நல்ல எடத்துக்கு போயிட்டு வந்துக் நல்ல ஜ குளு குளுன்னு இருக்க எடத்துக்கு போயிட்டு வந்துருக்குறீங்க
அது என்ன டிராஃபிக் தான் போறப்ப
அங்க என்னா பாத்தீங் என்னன்ன என் ன்னன்ன எடத்த பாத்தீங்க
ரெகுலரா பாக்றது பாத்ததுதா
ஆ
அது போறதுக்கே பார்க்கு போனோ பார்க் போய் பாத்துட் வந்தோ
ஆ
அது அப்ற ந்து இந்த ஃபால்ஸ் ஒண்ணு இருக்கு இல்லியா அங்க போனோ இங்க பக்கத்து பக்கத்துல ரொம்ப வந்து வெளிய சுத்தல நாங்க ஃபுல்லா வந்து ரூம்லதா இருந்த மாதிரி இருந்து செர் வெயிலு இங்கருந்து போயி குளு குளுன்னு ரூம்ல இருந்தப் போதுன்ற மாதிரி ஆயிருச்சு அதனால எங்க ரொம்ப அதிகமா சுத்தி பாக்கல டிராஃபிக் எங்க போனாலு வண்டி எடுத்துட்டு போணுனா டிராஃபிக்காருந்தது ஆமா ஆமாங்க
ஆம் மாமியார் மாமனார் வீடலா இல்லையா
இல்ல இல்ல மாமி மாமியார் இல்ல
ஆ சரி சரி சரி சரிங்க தோழி சரி ரொம்ப சந்தோஷோ தோழி அப்பறோ சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிடிக் கு உங்களுக்கு
கம்மி ரைஸ் நா வந்து பொதுவா வந்து எங்கயு போறதில்லங்க வீட்லதா இருப்பே அ படம் பாத்துட்டே இருப்பே. கொஞ்சோம் சினிமா அந்த மாதிரி பாத் இப்டி இருக்கனால அதுலயே பொழுது போயிரு. மத்தபடி எங்கே ஊருக் போ நீ ஊர்க் போறது அந்த மாரி
சாப் சாப்பட்றது என்ன புடிக்கு.
சாப்றதுல வந்து ம் அ இனிப்பு கொஞ்சோ விரும்பி சாப்புடுவே நானு ஸ்வீட்ஸ் அ புடிக்கு. நானுவெஜ் வெஜி புடிக்கு. அவுள்தா
அ அ நானு அசைவோ நெறைய சாப்புடுவே சமைப்பே நல்லா அ சமைக்கறது புடிக்கு. சாப்புட்றது எனக்கு ரொம்ப புடிக்கு.
ம் சேரி சேரி ம்
ச்சு ஒன்னு இருக்கனு வீட்ல அந்த மாரி இதுதா ஆ கால்ல எழுந்தமா பாப்பாக் ம் சாப்பாடு செஞ்சோமா தா ச டிஃபன குடுத்தோமா ச சாப் சாப்பாடு கட்னோமா நாங்க எந்து சாப்டோம் ஆ அந்த மாரிதா போயினே இருக்குது வாழ்க்கை
சேரி சேரிங்க ஆ சாப்பாடெல்லா நல்லா பண்ணுவீங்க எல்லா வெரைட்டியு பண்ண தெரியுமா அசைவத்துல பண்றது
எல்லாமே தெரியு அசைவத்துல எனக்கு நல்லா நல்லாவு பண்ணுவே நா நானு சமைச்சது கொஞ்ச ரொம்ப புடிச்ச வேல எனக்கு அதனால வந்து ரொம்பொ ரொம்பொ ரொம்பொ ப்ரியமா சமைப்பே எது சமிச்சாலு நல்லாருக்ற மாரி சமைப்பே யா சாப்ட்டா நல்லாருக்கு மனோன்ருக்கு ரொம் வாச எனக்கு
செரி பரவால்லங்க இதெல்லா நல்ல வரந்தா உங்களுக்கு ப்ப மத்தவங்கள திருப்திபடுத்துனா சாப் பாடுல தான அது
ஆமா ஆமா யாரு சாப்பாடு சாப்ட்டாங்கன்னா கொறை சொல்ல மாட்டாங்க அதுல அது ஒரு நீங்க சொன்ன மாரி அப்பறோ நா கரெக்டா சொன்னீங்க அதற்கு அது ஒரு ஏதோ ஒரு வரோ எனக்கு சாப்பாடு விஷயத்துல ஆ என்ன இருக் பிரச்சனை நா அழகா சமைச்சி குடுத்துருவே அது இல்ல இது இல்லன்னு என்ன கொற அதுல இருந்தாலு என்ன இருக்கோ அதுக்கேத்த மாரி என்ன முடியுமோ அத சமச்சிருவே அந்த மாரிதா இப்டியெல்லா சொல்லாதீங்க என்னய பாத் நீங்க வேற இந்த விஷ்யத்து தெறய்மையா இருப்பீங்க அவ்ளதா
அவ் கொஞ்சோ பாக் பரவால்லாமதா சம்ட்டேனாங்க ரொம்ப அதிகமா நல்லா இருக்குன் சொல்ற மாதியே இர் காது எதோ சாப்றல்லவர் இந்தா சரின்ச்சு அந்த மாய்தா சமப்பே ஆனாய் பென்ன யூட்யூப் அந்த மாதிரி வந்ததுனால புது புது சமையலா கத்துக்குட முடித் து ஏதாச்சொரு சமையல் பண்ணி பாப்போ சொல்றது மாதிரி அந்த மாரி செஞ்சு பாாப்பே வீட்ல சுமார் என்நேரு
ஆ சரி சரிங்க வேற ஏதாவ் இன்டர்வி ஏதாதோ என்னத் ப்யூட்டி பார்லரா இல்ல அத் இத்இல்ல அது வராது எனுக்கு டைலரிங் கொஞ்சு நாளிக்கு போனே நானே சரிங்க நா கத்துக்லா டைலரிங் கத் ட்டுதா சொல்ணு ஃபோன ஆனா எனக்கு கொஞ்சோ முதுகு வலி வந்துருச்சி ஒக்கா முதுகு ரொம்ப வலி தாங்க முடில எனக்கு அந்த அப்பறோ செட் ஆகல கொஞ்சோ அது எனக்கு அதனால வீட்ல வந்து ஆ ரொம்ப வலியல்ல தனியா ஒரு முந்நூறு ரூபா ஜாக்கெட் தச்ட்டு ஆயர்ருபா காசுக்குள்ள செலவு பண்ண வெ தேவ இல்லன்ட்டாங்க
ஆமா அது ஒடம்புதா அவங்களுக்கு முக்கிய எதாச்சு கோளறு பண்ணிட்டு அத ஏ கஷ்டப்பட்ணு ஒடம்ப பாத்துக்கணுமில்லையா
அதனாலதா வேணான்ட்டாங்கன் சொல்ட்டு போகாமலே விட்டுட்ட நானு சரி நம்ம ஒடம்பு கொஞ்ச பாப்போ மத்ததுக்கெல்லா ச கள் எல்லாமே தெரியு எனக்கு வேலைக்கு போய்ட்ருந்த நானு கம்ப்யூட்ரு ஆமா கம்
கம்ப்யூட்டர் போயிருக்கிங்ளா கம்ப்யூட்டர் வேலைக்கா
ஆமா ஆமா கம்ப்யூட்டர் வேலைக்கு போயிட்ருந்த நானு கம்ப்யூட்டர் வேலன்னா இப்ப கேல் இப்ப கூட நான் இப்ப ஒரு மாசமாதா வீட்ல இருக்க முன்னாடி கூட வேலைக்கு போயிட்ருந்த நானு ட இருசக்கர வாகன இருக்கு இல்லையா அதுல வந்
ஆமா செரி செரி செரி
அ கேஷியரா இருக்கற ஆ டைமிங் வந் து காலைல ஒம்பது மணிக்கு சொல்றாங்க தோழி காலல ஒம்பது மணின்னு சொல்டு வாங்க சாங்கால ஒரு ஏழு ஏழ்ரைக்கெலா நா சொல்லிட்டு நைட்டு சா ராத்திரி ஒம் பதர ஆனாலு அனுப்பறதில்ல ஆனா கஸ்டமர் வருவாங்க ஆ அதெல்லா காசு அது எவ்ளோ புக் பண்ண காசெல்லாமே அக்கௌண்ட்ஸ்ல விட்டுட்டு அன்னேரத்துக்கு கெளம் வர வீட்டுக்கு வர ஒமபோதர ஆயிடு நான் அதுக்கப்பற வந்து எங்க குளிச்சு எங்க சாப் என்ன பண்றது நானு சொல்றது ஒரு டைம் எடு ரொம்ப டயர்டாயிடுது அதில்லாமே சொல்றது ஒரு டைமு செய்யறது ஒரு டைமு
ம்
டமாயிடுச்சு செரி வேண்டா நம்ம வேறெங்யாது தேடலா வண்ட்டு இப்போ ஒரு ப இருவது நா அத்த வீட்டுல இருக்கற இதுக்கு அப்பறம் வேற வேல தேடணும் நா தேடிட்டு தா போகணும்
செரி செரி செரி அது என்ன கவர்மெண்டட் ஜாப் மாதிரியா நீங்க பிரைவேட்ட பண்றது ஆ ம்
பிரவேட் ஜாப் தா நீங்க எதுனா ட்ரை பண்றீங்களா
இல்ங்க நா எதுவும் போனதில்ல அ போகணும்னு ஆ சைதா ஆனா வீட்டுல வந்து ஒத்துக்க மாட்டாங்க எங்கேயு போற வர்றதுக்கு அதனால வீட்ல இருந்தா எங்க போன் இதனால தா இவ்ளோ நேரம் பேச முடியுது என்னால இது நல்லா இருக்கே உம் மத்தபடி எங்கய வேல போனதில்ல ஆ பிசினஸ் பண்றாங்க
அது சரி ஓகே அப்பறம் என்னா ஏதோ வருமானம் வந்தா தந்தா
ஆ அதனால வெளியே எங்கயும் போயி பழக்கம் இல்ல எனக்கு அ இது இது கூட என் பையன் பையன் தா சொன்னாங்க இந்த மாரி ப பேசினா அந்த இது நல்லா இருக்குன்னு சொன்னதுனாங்க அதனாலதா ஒரு வாரம தா ஆகுது நா ஜாயின் பண்ணி நீங்க எத்தன மாசம் இரு இதுல ஜாயின் பண்ணி
ஆ முந்தா நேத்துதா ஜாயின் பண்ண எனக்கு தெரியாது இத பத்தி ப்ரெண்ட் யாரோ ரெஃபர் பண்ணாங்க முந்தா நேத்துதா நா ஜாயின் பண்ணேனே எனக்கு அவ்ளவா தெரியாது என்ன டாஸ்க் முடிச்சிருக்கீங்க
முடிச்சிருக்கே
ஒரு வாரத்துக்கு இருபது இது முடிச்சிருக்கிங்களா ம சேரி வார தா முடிச்சிருக்கீங்களா
ஆமாங்க அது பேச பயமா இருக்கு லே இங்க யா ட்ட பேசுறது இப்ப ஃப்ரியா பேசுனா ஒன்னு சில பேர் நல்லா பேசுறாங்க ஒரு சில போ என்ன டாபிக் பேசுறதுனே தெரிய மாட்ட ங்குது எந்த மாதிரி அ நல்ல பேசுறீங்க நீங்க
அ ஆஹ் நன்றி நன்றி ஆஹ் என்ன